வணக்கம் என்ன நானா சும்மாதான் இருக்கேன் இன்னைக்கு செவ்வா கிழம சரி கோயிலுக்கு போகனும் அப்டின்னுட்டு யோசிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மணிக்கு மேல போலாம் அப்டின்னு ஆமா
ஆஹ் நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள ஆவுது இங்க பக்கத்துல எதுவும் இல்ல நானும் வந்து போறதில்ல இந்த மாதிரி நல்ல நாள் வரும் இல்லையா ஆஹ் கிர்த்திக அந்த மாதிரி டைப் பூசம் அந்த மாதிரி் நாளப்பதான் வெளியே போறது அதுவும் அவர் இருந்தா இந்த ஏரியல்லாம் கொஞ்சம் அவ்ளோ கிடையாது அடிக்கடி தனியா எல்லாம் போமாட்டேன் சோ அதனால இங்கதான் இருக்கேன் நடந்து போற அளவுக்குல்லாம் இல்ல சில பேர் பக்கத்துலயே கோயில் இருக்கும் நடந்து போவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அது மாதிரிதான் இருந்தது நான் ஹாஸ்டல தங்கி இருக்கும் போது பக்க- ஒரு கோயில் இருந்துச்சு நாவலூர்ல இருந்- பக்கத்துல சிவன் கோயில் இருந்து அந்த சிவன் கோயிலுக்கு அப்பப்போ போயிடுவேன் எப்ப எல்லாம் ஒரு மாதிரி ஆபீஸ் மனசு ஒரு மாதிரி இருக்குமோ அப்பப்பல்லாம் போயிடுவோம் அங்க அடிக்கடி அந்த அஹ் இந்த சிவனுக்கு பிரதோஷம் எல்லாம் வரும் அங்க அப்பப்போ அஹ் நடக்கும் அங்க போய் உட்காந்துட்டு எத்தனை மணி பத்து மணி ஆனாலும் பூஜெல்லாம் முடிச்சுட்டுதான் வரும்
ஆஹ் அது அப்படி போனுனா நம கொஞ்சம்
ஆமா வந்து ஏன்னா ரூம்மேட் வந்து போவாங்க அவுங்க வந்து போவாங்க அவுங்க கூட வரும்போது ஆஹ் எனக்கும் பழகிடுச்சு அவுங்க ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு அவுங்களுக்கு அதிகம் சாமி கும்பிட்டுறது எல்லாத்தையும் பாக்குறது நான் கூட அந்த மாரி பண்ணமாட்டேன் அவங்க அந் நிறைய பண்ணுவாங்க அந்த மாரி
உம் அப்படி அவங்க அவங்க கூட இருக்கும் போதான் நமக்கும் சரி இவ்வளவு தூரம் எல்லாரும் இரு- க்காங்கல்ல அப்படி தோணும் நானுமே ரொம்பல்லாம் சாமி கும்பிட மாட்டேன் அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்த கோயிலுக்கு கூப்பிட்டா கூடஹ் நீங்க போயிட்டு வாங்க நான் வரேன் அப்படின்னு சொ அப்படி சொல்லுவேன் மேக்சிமம் போ மாட்டேன் அ சோம்பேறியா வீட் ஆனா இப்போ நம்மளே தேடி போறோம்ன்னும் வந்துதான் நம்மளே போயி அதே மாதிரி உக்காந்து சாமி கும்டுட்டு வரோம் சரி நமக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்லயுமே ரொம்ப சாமி கும்பிடுவாங்க அவுங்கள பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவுங்க திருவண்ணாமலைக்கு த அவ்ளோ இதா பண்ணுவாங்க ஆஹ் ஒவ்வொரு தடவையும் வந்து ஆஹ் போறது அந்த திருவண்ணாமலையில் அவங்களே ஒரு சின்ன ஆசிரம மாதிரி அங்கே இருக்கு அந்த திருவண்ணாமலை தீபத்தப்போ அவங்க எல்லாரும் அங்கே போயிருந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சேவைல்லாம் பண்ணி வர பக்தர்க்குலா இதல்லாமே குடுத்து அது வீட்ல வந்து பேக் பண்ணுவாங்க அவ்ங்க வீட்ல வச் சி தா ஒரு எத்தன பேர் ஆ ஒரு எத் எத்தனயோ ஆயிரோ பிரிச்சு குடுத்துருவாங்களா இத்தன ஆயிர பேருக்கு அங்க வரவங்களுக்கு வந்து அந்தக் குங்குமோம் திருநீரு ஆ அ ஹா குங்குமோ திருநீரு அப்புறோ பழ அதல்லா வ சி தர்ணுல்ல அதல்லா பேக்கிங் பண்றதுக் கு ஒரு நாள் காலலயே சாமி கும்ட்டு வீட்ல வரிசியா எல்லாரு உக்காந்து எல்லாரு உக்காந்து பேக் பண்ணுவாங் க ஒரு அப்றோ வந்து அந்த முந்திரி பருப்பு த்ராச்சபழ அதெல்லா ஒரு கவர்ல போட்டு ஒரு அட்ட மாரி அந்த ஃபோட்டோ வச்சி அப்ப இதெலா மோது ஆச்சரியமா இருக்க அவங்கல்லா சாமி பாட்டு பாடிட்டே பேக் பண்ணுவாங்க
ம் ஆனா இந்தளவு ஈடுபாடோட ச பா நா இப்பதா பாக் கற என சுத்தி யாருமே இது மாரிலா இல்ல அ பூத்து நீங்க சொல்லம் போது ஆ ரொம்ப ஆச்சிரியமா இருக்கு இப்பல்லா பாக் கறதுக்கு கேள்விப்பட்ருக்க நெறைய பேரு ஆ அந்த கிரிவலம் போறது கூடு ரொம்ப பயபக்தியா நடந்து போறவங்க மாச மாச அத கரெக்ட்டா பண்ணிர்றாங்க அதெப்டி போறாங்கனே எனக்குத் தெரிலங்க அவங்க சொல்றாங்க நீங்க போ என்னால நா போனோ கார்லதா போனோ ஆ ஒருவாட்டி திருவண்ணாமலைக் போம்போது எனக்கு வந்து ரொம்ப சுத் தீட்டு மலய சுத்திட்டு போற மார் இருக்கு ஆனா நா கேட்டன் அ ஒரே ஒருடட்டடி இவரு ரெண்டு வாட் டி போயிருக்காரு கிரிவல போய்ட்டு என்னாச்சின்னா இவரு ஆஃபீஸ்ல மொதல்லா வந்து வேற ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு ரொம்போ ஃரெஷர் ரொம்ப அதிக்மா இருந்துது அப்ப என்ன பண்ணாரு ஏ இந்த மாரி சொன்னாங்க போல யார் அட்வய்ஸ் பண்ணாங்கன்னு தெரிய்ல கழுத்துல ஒரு மலல்லா போட்டு பாஸ் சாமியாரு மாரி இருந்தா து நாலு அ ப்ரமோஷன்ல்லா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டே இது பண்ட்டாங்க இந்த ஒரு ஒரு இன்ஸ்பெக்ட்ரா போட்ருந்தாங்க சேல்ஸ் டெக் இன்ஸ்பெக்ட்றா பாத்தம்னா ஆம் ரொம்ப ப்ரெஷரைஸா இருந்தது அவருக்கு சோ இதுல இருந்து எதாவ் தப்பிக்கணு கடவ்ளே தி வான் சொல்லிட்டு இதல்லா இந்த யாரு சொன்னாங்கனு தெர்ல கிரிவலம் போயிட்டு வாங்க சரியாயிடு எல்லாமே நீங்க வேணா பண்ணி பாருங்கன்னு சொன்னதா அந்த இந்த மாலல்லா சொல்வாங்கல்ல இந்த தனுஷ் கூடப் போட்ரு பாருங்க மால பேர் கூட மறந்துட்டே அந்த கருமா கருங்காலி மால கரெக்ட் அந்த மாலல்லா போ ட்ருந்தாரு அந்த மாலல்லா போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மாசோ வந்து கரெக்டா போய்ட்டு இருந்தாரு கிரிவலோல்லா போனதுக்கப்ரோ ஆனா அவரு சொன்ன மாரி அவருக்கு அந்த முடிச்சதுக்கு அப்ரோ ப்ரொமோஷன்ல்லா வந்துச்சு அவங்க வேலைல இருந்து அவரு அங்க யார் தொல்ல குடுத்தாங்ளோ அந்த ஏசி மாறி விட்டாங்க நெறைய நல்லது நடந்தது ஆமா அதுக்கப்ரோ ஒரு மாசோ போட்டுருந்தாரு சோ ஓகே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்ம மாலய்ய கழட்டி வச்சுட்டு அப்ரோ இருந்தாரு அந்த மாரிலா இருந்தோனா அதெல்லா நடக்குது உண்மை தா அது பொய்னு நா சொல்ல மாட்ட அ த திருவண்ணாமலை போய்ட்டு வந்தது அதுகப்ரோ ஒரு மாற்றோ நடந்தது எப்டி நம்ம திருப்பதி ஆ போன ஏதோ ஒரு திருப்போ வரு அப்டின்னு சொல் சொல்வாங்க அதே மாரி திருவண்ணாமலை போனாலு ஏதோ ஒரு திருப்போ வரு அதுக்கப்ரோ அந்த திரு திருவண்ணாமலைல அந்த ஒரு உள்ள ரொம்ப குட்டியா ஒரு கேவ் மாரி இருந்துது ஒரு கோயில் ஒண்ணு அதுக்குள்ள நுழஞ்சு அஹ் வெளிய வந் தா நமக்கு நம்ம இருக்ற பாவோ போய்டு அதுக்கப்ரோ நம்ம ஏதான்னு நெனச்சது நடக்கு அப்டின்ற மாதிரி சொன்னாங்க அது போய்ரிக்கீங்களா
இல்ல நானுமே அத ரீல்ஸ்ல தா பாத்தே இதுக்குள்ள போய்ட்டு வந் தா நம்ம நெனைச்சது நடக்குன்ற மாரி சொல்றாங்க அப்டின்னு ஓ
சொன்னாரு இவரு என்ன சொன்னாரு இவரோட கொஞ்சோ இவரு பெருசா தா இருப்பாரு கொஞ்சோ உள்ள ஸ்டவ்டு சொல்ல மாட்டே இருப்பாரு நல்ல பாடி பில்டர் இருப்பாரு அவரே போய்ட்டு வந்துட் டாரு நா போய்ட்டு நான் உள்ளே தா இருக்க ரொம்ப புஷ் பண்ண நா வந்து இல்ல வேண்டா நீங்க பண்ணிட்டீங்ளா போது நம்ம குடும்பத்துக்கு நீ பண்ணது போது என்ன விடவே இல்ல அதுக்குள்ள நொழிச்சு நா அதா ஃபுல்லா உள்ளல்லா தள்ளி வந்துட்டே ஆனா வெளியே வரு போது கை மட்டும் லைட்டா மாட்டிச்சு கொஞ்சோ லைட்ட கீரல் வந்துச்சு ஆஹ் பாப் பா எல்லாருமே போய்ட்டொ வந் டாங்க அதுக்குள்ள
பரவால்லல ஆஹ்
மனாரு மாமியாரு போய்ட்டு வந்துட்டாங்க அவங்ளால முடியாது முடியாதுனாங்க இதெல்லா சொன்னதுக்கு அப்ரோ இப்டி நடக்கு அப்டி நடக்கு நா போ நா கன்ஃபார்ம அதுக்குள்ள பொய்ட்டு வந்துட்ட உடனே எல்லாரு அதுக்குள்ள பொய்ட்டு வெளியே வந்துட்டாங்க
ஆமா அது அந்த மாரி சில விஷயங்கள் வந்து நல்லதுதான அப்டி போய்ட்டு வர்றது அதுல ஒரு இது இருக்குன்னு போது நம்மளு ஃபாலோ பண்றது நல்லதுதா உ முன்னாடில்லா இப்ப நீங்க இப்ப இது சொல்றீங்க இப்ப நீங்க வந்து போய்ட்டு வந்திருக்கீங்க ஆனா இப்போ இதுவே இந்த ரீல்ஸ்லல்லா போட்டு போட்டு அதைய ட்ரெண்டாகி கடைசில அத வந்து லாக் பண்ற அளவுக்கு கொ
ஆஹ் அதானா உண்மைதா அதுக்கு ஒரு கவுண்டர் கட் டி அப்படிதா விட்டுற்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக் கு இப்ப கொடைக்கானல்லா ஒரு ரொம்ப க்ரௌடா இருக்கா எங்க பாத்தாலு கவுண்டர் போட்டாங்களா நம்ம முன்னெல்லா ஃப்ரீயா நடந்து போய் பாத்தா எப் ல்லா வந்து வேர மாரி இருக் அப்டின்ற மாரி கேள்வி பட்டன்
நாங்க திருச்செந்தூர் போவோம் எப்பயுமே சின்ன வய்ஷ்லிருந்தே அது ரொம்ப காமனா போவோ நாங்க அ அப்பல்லா வந்து ரொம்ப ஃப்ரியா ரொம்ப நல்லா சாமி பாத்துட்டு அந்த நாழிக் கெணர் லிலல்லா நல்லா குளிச்சிட்டு வருவோ கேட்டு இன்னு கொஞ்சோ இன்னு கொஞ்சோன்லா நாங்க குளிப்போ ஆனா இப்ப நாழிகெணருக்குள்ள போறதுக் கே வந்து கிட்டதட்ட ஒரு மணி நேர நிக்கணும் போல அதுல குளிச்சா நல்லதுன்னு சொல்லி நாங்க மெனகெட்டு அங்க போய் குளிச் டு வருவோ இப்ப பாத்தா யோ இது என்ன இவ்வளோ நேர ஆகுது சரி அங்க போய்ட்டு வந்துவங்க யாருகிட்டயாது தண்ணி வாங்கி லைட்டா தலையில தெளிச்சிட்டு போறோ அந்த அளவுக்கு அது அத கூட்டமாக்கிட்டாங்க
ஆஹ்
அப்புற முன்னாடில்லா தங்க இடம் கிடைக்கல இல்ல ஏதோ ஒரு விஷ்யம்னா பீச்ல நம்ம பாட்டுக்கு உக்காந்துக்கலா விடிய விடிய உக்காந்தாலு திரும்ப ஒரு ரெண்டு மூணு ஏன்னா எங்க ஊருகிட்ட இருக்கு குமா ஆதனால நாங்க ரூம் போட்டுல்லா தங்க மாட்டோ நைட்டு போயிட்டு கொஞ்ச நேர அப்டியே உக்காந்துட்டு ஒரு மூணு மணிக்கு போனா சா குளிச்சுட்டு சாமிய பாக் க போயிருவோ இப்ப பாத்தா எல்லாரு ஏதோ வந்து அந்த இன்ஸ்ட்டாகிராம்ல யாரோ சொன்னாங்களா பௌர்ணமி அன்னைக் கெல்லா நைட்டு போய் அங்க தங்கியிருந்தா முருகர் வந்து நம்ளேயே பாப் பாரு அப்டின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்க அங்க வந்து மணலே தெரியல ஃபுல்லா எல்லாரு வரிசையா உக்காந்துருக் காங்க படுத்திருக்காங்க அதுக்குள்ள போய் கண்டிப்பா நம்மளால்லா உக்கார முடியாது நல்லவங்களு இருப்பாங்க அப்படியு இருக்குன்னு சொல்லீட்டு இப்போ பா ட்டா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்குறாங்க
ஆமா இப்போ திருச்செந்தூரு அது மாரி ஆயிடுச்சு இப்ப மந்தே இங்க விழுப்புரம் பக்கத்துல மேல்மலையனூர் இருக்கு இல்லையா அதுவு அப்படிதா அந்த கோயில் அந்த ச ஃபேமஸ் அங்காளம்மன் கோயில் வந்து ரொம்ப சிம்பிளா தா இருந்தது நாங்க இரு இருக்கும் போது சும்மா எங்க தாத்தாவோட எங்க பாட்டியோட குலதெய்வம் அது அதுல அங்காலம்மன் கோயிலு அதனால நாங்க அடிக்கடி போயிட்டு ட்டு வருவோ அந்த கோயிலுக்கு அங்க செஞ்சிலாம் தாண்டி அங்க நாங்க என்ன பன்னோ அந்த கோயில பாத்துட்டு செஞ்சி மலலாம் பாத்துட்டு அப்படியே வரும் ஒரு வேன் எடுத்துட்டு போவோம் எல்லாரும் மொத்தமா தான் போயிட்டு வருவோம் அப்படிதான் போயிட்டிருந்தோம் அதுக்கப்பறம் அது கொஞ்ச நாள்க்கு அப்புறம் அது எந்த மாரி தான் ஆயிடுச்சுன்னே தெரியில அந்த கா கோயிலோட இது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதுதான் கோபுரந்தான் இருக்கும் அந்த நடுவுல அந்த புத்து மட்டும்தான் அதுவே அது புத்து மட்டும் தான் இருந்தது அதுக்கப் ப்பறம் மக்கள் வந்து அ பிரபலமா பிரபலமாவ நிக்கிறதுக்கு ஒரு கவுண்டர்ல காசு வாங்கறாங்க இந்த பக் கம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு காசு வாங்கறா நீங்க எங்க மடியில அந்த எதோ தவட் அஹ லெமன் லெமன் கொண்டு போயிட்டு உள்ள வச்சு எடுத்து தரதுக்கு காசு கேக்குறாங்க ரொம்ப அது ஒரு மாறா ஒரு மரியே மாத்திட்டாங்க அந்த கோயில ஃபுல்லாவே வந்து போனாலே வந்து நிமிஷத் துக்கு நிமிஷம் இப்ப வந்து நம்ம ஒரு அர மண் நேரம் நிக்கிற வேற கியூக்கு இந்த கியூ போறீங்களா அங்கேய வந்து கேக்குறாங்க நிற்கும் போதே வந்துேக்குறாங்க சீக்கிரமா போலாம் வரீங்களா இவ்ளோ டிக்கெட்டு அவ்ளோ டிக்கட்டு அப்டினு அதல்லாம் அந்த மாரி இப்ப சாமி பாக்குற இதுவே நம்ம எல்லாமே மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரேன்
ஆமா
கு ஏண்டா போறோம் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியா வரலான்னு பாத்தா இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து ஆஹ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாக்க
ஆமா இங் அதே மாரிதான் திருச்சியில சமயபுரம்னு ஒரு கோயில் ஒன்னு ரொம்ப இப்ப ரொம்ப பேமஸு அப்போ இங்க வீட்லல்லாம் எங்க அப்பா வந்து ஓ சூப்பர் அங்க போம்போது அவுங் எங்க வீட்டுல வந்து சின்னதான் எது வாங்கினாலும் ஒரு சின்ன ஒரு கிராமக்கு ஏதாவது வாங்கினாலோ இல்லலை ஏதாவது நல்லதா ஸ்டார்ட் பண்ண போனாலோ அந்த ஃபார்மோ ஏதோ ஒண்ணு போய் அம்மான் காால்லடில வச் அவ ஐயர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வருவாங்க இப்போ நம்ளால வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கூட நிக்க முடில நான் அதான் சொல்வேன் நம்ம ஒரு காலத்து துல இங்களா எவ்ளோ நேரம் நின் ன்னு உக்காந்து ஐயெர்லாம் உக்காருங்க உக்காருங்க அப்டி சொல்லுவாங்க நாங்க வந்தாலே சிரிச்சு பேசுவாங்க இப்ப போங்க போங்க போங்க ஒரு நூறு
ஆமா நின்னு பாக்க முடியல ஆமா போங்க போங்க போங்க வழியில பின்னாட் நின்னுட்டே இருக்காங்க தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு
ஆம்மா நாங்க குடுக்குற பு பூவ கூட வாங்கி அவங்க போடுறதில்ல அப்புறமா போடுவோ நாளைக்கு போடுவோம் அப்படின்றாங்க நம்ம பாக்கும் போது அவங்களுக்கு போட்டா தானே நம்ம அவ்ளோ தூரோ வந்து கொடுக்கும்போது ஒரு திருப் தியா இரு கோ அதெல்லா எதுவுமே இல்ல அதே மாதிரி கோயில சுத்தி வரதெல்லா நாங்க நல்லா சுத்தி வந்துட் டு அங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போவோம் இப்ப பாத்தா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எடம் வச்சிருக்காங்க மா வெளக்கு எடு க்குனோனா நீங்க வெளியேதா எடுத்தாகணும் சுத்தி வரணுனாலா முடியாது து சுத்தி எல்லா வர முடியாது வெளியே வேணா சுத்திக்கோங்க இல்ல கோயில் பிரகாரத்த சுத் அதனாலே தானே நல்லதுன்னு அத கிடாது வெளிய வேணா சுத் த்திக்கோங்க அப்படின்றாங்க
ஆனா இப்ப மக்களுக்கு என்ன பக்தி அதிகமாயிடுச்சா இல்ல எது என்ன அதிகம் கடைசியிலே எனக்கும் தெரியல இல்லேனா இந்த சோசியல் மீடியானாலே கோயில் பிரபலமாயிடுச்சா அதனால மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சா தெரில எல்லா கூட்டமும் இந்த மாரி சமயபுரம் செரி அதுக்கப்புறம் இந்த நீங்க சொல்ற திருச்செந்தூர் அந்த இந்த மாரி முக்கியமான கோயில் எல்லா இந் இந்த ஸ்ரீரங்கம் அந்த மாரி கோயில் எல்லாமே இப்ப அப்படித்தா இருக்கு ஓரளவு நார்மலா இப்போ ச மா ச சாதாரண நாள்லே போனாலுமே கூட்டம் அதிகமாதா இருக்கு இல்லையா
மு அதா மக் மக்களுக்கு பக்தி ஒரு பக்கோம் பிரச்சனைங்க நிறையா அப்புறம் நிறைய பேரு சரியாகு அங்க போங்க இங்க
அங்கே போங்க ஆமா அந்த மாரி அதிகம தா ஆயிட்டிருற்கு ஆஹ் செரி இல்ல தோழி அதாவது நா எனக்கு நேரம் அதிகமாய்டுச்சுனு நினைக்கிறேன் ஆ நானு போய் நீங்க சொன்ன மாரி டீ குடிக்கலான்தா நினைக்கிறேன் இன்னிக்கி ஒரு நாள் டீ சாப்ட்டு பார்ப்போம் கானு யோசிக்கிறே செரிங்க தோழி உம் பாக்கலாம் உம் பை